ச
ஹலோ
ஹலோ
ஹலோ
சொல்லுங்கமா எப்டி கிறீங்கோ
நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கும்மா
ஆஹ் என்ன பண்ணி நான் வந்து சாப்பிட்டே இன்னைக்கி
என்ன சாப்பிட்டீங்கோ
நான் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்வீட்டு ஒரு காரோலா சாப்டே நல்ல வெரைட்டியா சாப்டே
ஸ்வீட் என்ன விசேஷம் ஸ்வீட் பண்ணிருக்கீங்கோ
உ பையனுக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் இல்ல அதனால நான் கேவுருவே கேவுரு சேப் ம்மியா ராகி சே சேமையாவ சுடுத்தநீல கொஞ்சோண்டு எண்ணெ போட்டு உப்பு உப்பு போட்டு வேக வச்சு அத வடிகட்டி சக்கர நல்லா து தூவி தேங்கா தூவி சாப்ட்டே அப்பறோ மசால் தோச மசால் தோச அதுக்கப்பறோ ஒரு ராகி கி அதுக்கப்புறோ கொஞ்சோண்டு மஷ்ரூம் பிரியாணி
ம் சோ பரவாயில்லைங்கோ நல்லா வித விதமா செய்றீங்க அவ்ளோ டைம் கிடைக்குதுங்களா உங்களுக்கு செய்த்துக்கு
ஆ கடைக்குது
நான் எங்க வீடு கிளீன் பண்ணலாம்ட்டு கிளீனிங் ஸ்டார்ட் பண்ணிட்டே சேரி ரொம்ப நாள் ஆச்சே அப்டின்ட்டுன்னு அந்த மாரி இன்னைக்கு ஒண்ணும் பெருசா செஞ்சுருக்கீங்க சிம்பிளா ஓட்டல்ல வாங்கிட்டே ஏன்னா கிளீனிங் வேல முடிச்சுட்டா அப்பறமா கூடோ ஏன்னா அப்ப அப்போ ஒரு மூணு மாசத்துகு ஒரு டைம் நம்ம கிளீன் க பண்ணிக்கிறது நல்லது இல்லைங்களா வீட்ல ஆமா நீட்டாவு இருக்கும் பாக்க ஆமா பாக்க நீட்டாவு இருக்கும் சேரி அதுக்கு தான் கேப் ஆயடுச்சு நடுவுல பண்ண முடிய அடியலைங்கோ சேரி இன்னிக்கு பண்ணிரலான்ட்டு அப்டியே ஸ்டார்ட் பண்ணி பண்ணிட்டு இரு ஆ அதனால இன்னைக்கு சமையல வரதுக்கு லீவ் விட்டுடோம் சேரல
நல்ல விஷயம் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த மாரி லீவ் விட்டு ஹோட்டல்ல வாங்கி ஃப்ரீயா ரிலாக்ஸா சாப்பறது நல்லது தான
பெரிய வேல இல்லியே
ஏ கொஞ்சோ கொஞ்சோ எல்லாம் பேசி சிரிச்சு பேசிட்டு
ஆமா
நம்ப வ கிச்சன்ல நாம உள்ளேயே வேல செஞ்
ஆமாங்கோ எப்பவுமே போர் அடிக்குது இல்ல நம்ளே செய்யணும் நம்
ஒரு நாள் இந்த மாதிரி வந்து ஹோட்டல்ல சாப்பிட்டா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் கு அடுத்த தடவை வந்து கிச்சன்ல ம்ம் ப்ப நம்மக்கும் கொஞ்சம் ஆர்வமா இருக்கும் அப்படா இனி இப்ப இப்பய் செய்ய ஆரம்பிச்சலாம் நம்ம வேற ஏதாவது புதுசா செய்யலாம் நம்மளுக்கு ஒரு ஆர்வம் வரும்
ஆமா அப் அப்படிதாங்க போது
நான் வந்து பொதுவாக காலையில் எதோ ஹோட்டலில் வாங்க மாட்டேன்
ஆ
நைட்டு சமயம் ஏதாச்சும் வாங்குவோம் ஏன்னா காலையில் எல்லோருமே க்கு ஸ்கூலு கெளம்பனு வேலைக்கி கிளம்பணாவது என்னாலு முடியாது
உம்
ஆனா எங்க அம்மா வீட்ல இருக் இருக்குறப்ப வாங்குவோ
ஆ ஹா
பேர பசங்கள்லா வந்துருக்காங்கன்னு சொல்லீட்டு பொங்கலு உளுத்த வட ஹோட்டல்ல வாங்கி தருவாங்க
ஆ ஹா
இப்போ அவங்க எதாது தோச சுட்டா பொங்கல் பசங்க விரும்பி சாப்புடுவாங்க நம்பளுக்கு செஞ்சுட் தர தா முடியல ஓட் ட்டல்ல வாங்கி குடுத்தா சாப்டு வாங்கன்னு
எனக்கு வந்து புடுச்ச ஐட்டம்னா அம்மா வந்து எல்லா செஞ்சு குடுத்துருவாங்கோ ஆ என்னென்ன வேணுமோ எல்லா தோஸ் ச உள்ந்த வட இந்த மாதிரி என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லா எனக்கு ஃபேவரட்டும் அதெல்லா வந்து ஓரளவுக்கு அவுங்க செஞ்சு குடுத்துருவாங்க ஆசையா இருக்குறதெல்லா என்னதா நம்ம சுத் செஞ்சாலு அவுங்கள அவுங்க கையால்ல சாப்ட்றது ஒரு நல்லா இருக்கு இல்லையா அது மிஸ் பண்ணுவோ இல்லையா அதனால அது வந்து ரொம்ப வீ
ஆம்மா உண்மைதா இப்ப நா செய்றது எங்க அம்மாவு செய்வாங்க ஆனா எங்க அம்மா செய்றது ஒரு டேஸ்டா இருக்கும் நா செய்றது வேற
அவுங்க கை பக்குவோ ஒரு ஒருத்தர் கை பக்குவோ அது தர் ஒரு ஒரு மாதிரி போகு இல்லையா நம்மள்து நம்மே சாப்ட்டு சாப்ட்டோம் ஃபோர் அடிக்கு அது இன்னொருத்தர் செஞ்சு குடுக்கு போது அது ரொம்ப வித் விரும்பி சாப்
எங்க எங்க மாமியார் கூட நல்லா செய்வாங்க
சூப்பருங்க சூப்பர் எங்க மாமியார் கூட அப்பத்திலல்லா செய்வாங்கோ இப்போ ஒடம்ப் முடியாம ஆயிட் அந்த அளவுக்கு செய்றதில்லிங்கோ ஆ என்னனா நீ்ட்னஸ்ன்றதெல்லா கொஞ்சோ கம்மி ஆயி ச்சு அவுங்களுக்கு தெரிய மாட்டேது நாபகோ இருக்குறது இல்ல அந்த கழு அந்த கழுவிட்டு நம்ப இது பண்ணு கட் பண்ணு அப்பல்லா அவ்ளோ நல்ல செய் வாங்கோ அப்டியே இப்ப மாறியாச்சுங்கோ அவுங்களால செய்ய முடி தெரியமாட்டது ஏஜ் ஆயிட்ச்சி மந்தர்றாங்கொ எத எங்க வெச்சன் ஞா
புரிது புரிது எ மாமியாருக்கு கண்ணு தெரியில கண்ணு பொற விழுந்து ச்சின் ஆப்ரேஷன் பண்ணாங்க ஆனா மாமியார் வீட்டுக் போனன்னா நா ஒரு வேல கூட எனக்கு செய்யற வேல இல்ல அவுங்களே எல்லா செஞ்சு வெச்சிருவாங்க
பரவால்ல சூப்பருங்க
செய்வாங்க பிரியாணி எல்லா நல்லா செய்வா வாங்க ஃபிஷ் ஃப்ரை எல்
ஓ ம் அப்பிடி இந்த பரவால்லைங்கோ அவுங்களே செஞ்சுகிற மாரிந்தா சூப்பருங்கோ நம்புளுக் கு எங்குள்து அவ்ளோவா செய்ய மாட்டாங்கோ பட் செஞ்சா ஒரளவுக் செஞ்சுனுந்தாங்கோ முன்னாடி அவ்ளோ ஐட்டம்ஸ் எல்லா வராது சிம்ப்ளானாலு எதோ ஒன் செஞ்சுனுந்தாங்கோ இப்ப அது கூட இல்லன்
ஆனா சில சமய எதாச்சு சமையல்ல சொதப்பிடுவாங்க அவுங்க நா சூப்பர் நாந்தா சூப்பரா செஞ்சிருக்கேன் சொல்ட்டு எதா ஒன்னு சொதப் பிடுவாங்க மத்தப்படி நல்லா பண்ணுவா ங்க
ம்
இப்ப நாம்பல்லா வந்து பாத்தீங்கனா மீன் மசாலா போட்டு ஃபிரிட்ஜுக்குள்ள தான வெப் போ அவுங்க ஃபிரிட்ஜ் குள்யே வெக்க மாட்டாங்க மசாலா தட்டுலயே வெளியவே வெப் ப்பாங்க காயணு காஞ்சிசினா நல்
ஆமா நா நா கூட வெயிலு வெயிலு இந்தாக்கா வெயில்ல கொஞ்ச நேரோ வெச்சிருவம்ப்பா அது நல்லா மசாலா ஒட்டுன்டுனு அப்போ ஃபிரிஜ்ஜி நா யோசிக்கவே மா டு இந்த மத்தியத்தில ஞாயித்துக்கெழமன்னா ஆன் மத்தியத்தில்தா ஆல்மோஸ்ட்டு நம்போ ஃபிஸ்ஃபிரையே அப்பதா செய்வோ இல்ல எல்லா அயிட்டமு எடுப்போ அந் மத்தியத்தில வெயில் காய்ற டைமா பாத்து டக்குனு மசாலா கலந்து அப்டே வெச்சிருவம்ப்பா
நீங்க சொல்றது ரைட்டுதா வெயில்ல வெக்கலா அந்த காக்கா குருவிக்கு ஒரு காவல் ஒக்காரணுமே
ஆஹ் அது பாத்துட்டே இருக்கணு நாம்போ அது என்ன நல்ல வெயிலாந்தா ஒரு டென் மினிட்ஸ்ல ட்ரை ஆயிடுதுப்பா அப்பிடியே அந்த ம சாலா ஃபுல்லா அதுல ஊறிடுதுப்பா ஆமா அவ்ளோ டேஸ்டா இருக்கு நா அப்டிதா எனக்கு ஃப்ரிஜ்ல வெக்கி வெஜ் வெச்சு டிஃப்ரண்ஸ் பாத்துட்டே வெயில்ல வெச்சு டிஃப் ரண்ஸ் வெயிலியு பாத்துட்டே ஆஹ் ரொம்ப நல்லா இருக்கு அந்த மசாலா ஃபுல்லா உள்ள ஊறிடுது நல்லா அப்டே கிறிஸ்பியா வருது நீங்க எண்ணெயில விட்டுடிங்னு வெச்சுக்கோங்கோ ஃபுல் அப்பிடே நல்லா இதுவா கோல்டன் பிரவுன்ல அப்டே நல்லா கிரிஸ்பியா வருதா அந்த மசாலாவோட ஒட்டி ஆ நம்ம நார்மலா மத்த டைம்ல எல்லா ஒரு சில டைம் மசாலா தனியா பிரிஞ்சிரோ ஃபிஷ் தனியா இதாவு சம்டைம்ஸ் அப்டி ஆவறது உண்டு இல்ல இது நைங் வெயில்ல வச்சுட்டா அந்த மாரி ஆவ வா டு இல்ல நல்லா உள்ள ஒட்டிக்குது
ஆமா ஆமா
நாங்க ஆல்மோஸ்ட் நெறைய இந்த இந்த வரோ தெரியுமா அந்த மாரி இருக்கோ முழுசா கீத்து போட்டு இந்த வெளியெல்லா சாப்பட வெப்பாங்க அவுங்க நாங் கூட வரைட்டிஸ் எடுப்போம்பா ரொம்ப ஃபேவரட்டுன்னா இது இது ரொம்ப ந நல்லா இருக்கோ அப்டே முழு மீனா சாப்பிர்துக்கு புடி கிமா அந்தனால இந்த ஆப்ஷன்க்கு போயிடுவோ முழு மீனா சாப்புணோன்றது துக்காக மத்தபடி இல்லன்னா இந்த இது கா பாஸ்ளேட்டு இந்த மாரி ஆ இது ப்ரோ வஞ்சிரோ இப்டி கூட சம்டைம்ஸ் எடுப்போ
ஆமா ஆமா நானுமே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வெரைட்டி வெரைட்டியா டேஸ்ட் பண்ணின் பாப்போ இந்த மீன் இந்த வாரோ சாப்ட்டோ அடுத் த்தவாரம் என்ன மீன்னு அடுத்த வரு இப்ப எங்க வீட்டுக்கார் இல்லாததுனால ஆ இருக்கு மீன் கடைக்கு போறதில்ல இன்னொன்னு வந்து மீன் தட மீன் பிடி தட இருக்கற்னால ஃப்ரெஷ் மீன் கெடைக்காது பழைய மீன்தா கெடைக்கோ உம் ஆனால் மீன் பிடி தட உட்டோனே நல்லா மீன் எல்லா நல்லா ஃப்ரெஷ்சா வெரைட்டியா இருக்கோ நாங்க வந்து இந்த வார ஒரு மீன் வாங்னா அடு த வார வேற மீன்தா வாங்குவோ ஆனா எது ரொம்ப ம் மா அடி கிடி வாங்கறதுனா மத்தி ஃப்ரெஷ்சா இருந்துச்சுனா போன வாரோ எ திந்தா கூட பரவாலன்னு எடுத்துருவே நானு மத்தி ஃப்ரெஷ்சா இ இருந்துச்சு நல்லா இருந்துச்சுனா டக்குனு எடுத்துருவே
சூப்பர் சூப்பர் நல்ல விஷ்யோ ஃபிஷ்சு நம்ப எவ்ளோ எடுக்குறோமோ அவ்ளோவு ஹெல்த்தியாங்கோ நல்லா ஃபிஷ் சாப்புணோன்வாங்கோ
ஒடம்புக்கு நல்லது
ஆமா நம்ப சிக்கன்னு இதெல்லா அவாய்ட் பண்ணிட்டு நல்லா முடிஞ்ச வரைக்கு கொஞ்ச மட் மட்டன் எடுக்குறது நடுவுல ஃபிஷ் எடுக்குறது இப்டி சேத்துக்கணுங்க
ஆமா நா போன வாரத்துக்கு போன வாரோ வந்து மட்டன் எடுத்தேன் போன வாரம் நாட்டுக் கோழி எடுத்தே
ம் ஆமாங்க அது கூட ரொம்ப ஹெல்தி எங்க வீட்டுக்கார் வந்து வில்லேஜ்ல ஒர்க் பண்றதுனால நா சொல்லி விட்டுருவங்கோ அங்க நாட்டுக்கோழி கெடச்சா கூட பியூரா
ஆ புரியுது புரியுது
அப்டி கூட போகும் கேக்குதுங்கோ எனக்கு அதனால பியூரா கிடைச்சா முடிஞ்ச வரைக்கும் அங்கந்து எடுத்து கூட செய்வோங்க நாட்டுக் கோழி எல்லா வளர்ப்பாங்கல்ல அங்கேயே பியூரா கிடைக்கு அது அதனால நம்ம இங்க என்னதா கடையில எடு பாத்தாலுமே அந்தளவுக்கு இதுவா இருக்காது
உண்மதா உண்மதா உண்மதா எனக்கு நாட்டுக்கோழி புடிக்கும் அ அது ஊருக்கு ஊரு மட்டன் கூட டேஸ்ட் மாறுது இது திருப்பத்தூர் மட்டன் நல்லாருக்கு இன்னன்னங்க கிராமத் நாட்டுக்கோழின்றப்ப டேஸ்ட் செமையா இருக்கு க்கோ அஹ்
ஆமாங்கோ ரொம்ப நல்லா இருக்கு அடுப்புல வெச்சு செய்வாங்க இல்லையா அதனால அந்த மசாலா கைப்பக்கு அந்த மசாலா அதெல்லா செமையா வரும்னுவாங்க நம்மனா இப்ப மிக்சி இன்ஸ்டன்ட் மசாலா இதெல்லா போடுறோ அவங்க ஒண்ணுமே போட மாட்டாங்க இருந்தாலு அவ்ளோ நல்லா இருக்கும் அந்த கொழம்பு க்கு உம் அப்படிதாங்க அத அதனால மிக் வில்லேஜ் போனா கூட நான் ரொம்ப ஆசப்பட்டு சாப்பிடுவேன் அந்த நான்வெஜ் கொழு செஞ்ச கூட அப்ப அ தெரு தெரு ஃபுல்லா எப்படி மனக்கு தெரியும்
ஆமா ஆமா மணக்குந்தான்
இங்கெல்லாம் அப்படி இல்லைங்கொ
அதுவும் வாசன வரதுல அதுவும் இந்த நம்ம இந்த தனியா மெளகு ஜீரக கோ லா போட்டா வீடே தூக்கும் வாசன
சூப்பரா இருக்கும்
நல்லா கும்முன்னு தூக்கும் வீடே
ஆமாங்கோ அந்த மாதிரிதான் அஹ் அந்த மாதிரி இதான் மசாலா கொழம்பு இந்த மாரி புளி குழம்பு எங்க வீட்டுல சாப்பறது ரொம்ப ரேருங்க
புளி கொழம்பு ஐயோ எங்க அம்மா வீட்ல அங் எங்க அம்மா வீட் ல புளி கொழம்பு கத்திரிக்கா புளி கொழம்பு
உம்
வெண்டக்கா புளி கொழம்பு அதெல்லா சாப்பிடுவாங்க எனக்கு அந்த புளி கொழம்பு கொஞ்சோ இது ஆகாது ஆனா எனக்கு வந்து இஞ்சி பூண்டு இஞ்சி பூண்டு போட்டு இந்த குருமாலா எனக்கு ரொம்ப பிடிக்கு
என் குர்மாவிட இது கம்பேர் பண்ணா தூடு சாதத்துல எனக்கு புளி கொழம்பு இந்த நீங்க சொன்ன மாரி அது கத்திரிக்கா பு புளி கொழம் பு இந்த இந்த மாரி வெண்டக்கா புளி கொழம்பு அதெல்லா தா எனக்கு கொஞ்சூன்டு போட்டவே அவ்வள சாதமு ஃபுல்லா சாப்பிடுவ அவ்வளோ விரும்புவொங்க நானு
அப்புறொ எங்க அம்மா இந்த ரசொ அவங்க விரும்பி சாப்டுவாங்க நம் நா இ ரச எப்ப பாத்தால் ரச சா ர் ரச ரச நா எங்க வீட்ல ரச வைக்க மாட் நாங்கு ரச் த சாப்பிட்றது தயிர் இருக்கு தயிர் வேனா அவங்க கம்பெனியில இருக்கு அவர் சாப்ட்டுப்பாரு ரச வைக்க மாட்டே ஆனா எ பச் சங்க எங்க அம்மா வீட்டுக்கு வந்தா ரச அவ்ளோ விரும்பி சாப்பிடுவா ரச சாதொ ஆயா ரச சாதொ ஆயா ரச சாதொனு ரச எனக்கு பிடிக்கூ ஆனா அது ரச எதுக்கு எல்லாத்தையு சாப்ட்டு ஜீரண பண் றதுக்கு தா ரச ஆனா எதுவுமே சாப் ப்புடாம ரச சாத்
இல்ல சில பேரு அப்டி சாப்புடுறாங்க ஆம்லெட் போட்டு வச்சினு இப்போ எல்லா நாளு நம்ம கொழம்பு போறுன்னாக்கா நம்ம ரசொ சாதொ செஞ்சுட்டு வ என்னா எப்ப பாரு கொழம்பு பொறியளு இப்டியே சாப் டேனா சம்டைம்ஸ் போரா இருக்கும் போது ஒரு ரசம் பண்ணிட்டு சாதம் பண்ணிட்டு ஒரு ஆம்லெட் இல்ல ஒரு அப்புளமோ கச்சிக்கு ஏதாச்ச ஓ செஞ்சுட் செஞ்ச கூட அது கூட ஒரு மழ மழ டைம்ல கோல்டா இருக்கிறப்போ அதுல கூட ஒரு சின்ன மருத்துவ குணம் எல்லாம் இருக்குங்க இந்த நம்ம சளி புடிச்சிக்கன்னா இதனாக்கா இருமல் இந்த மாரி டைம்ல நம்ம ரசம் சாதம் அவ்வளவு நல்லா கேட்கும் நம்பளுக்கு ஒரு ஜரம் வட்டும்
உண்மதான் உண்மதான் நீங்க சொல்றது வந்து உண்ம ரொம்ப உண்மதான்
செய்வோ அதே சமயம் நான்வெஜ் செய்யும்போது அந்த செரிமானத்து வும் அது கண்டிப்பா யூஸ் பண்ணு
ஆமா எனக்கு அது வீட்ல இருந்து பாார்த்ததுனாலயும் இ எனக்கு ரசம் அவ்ளவு பிடிக்கறிறது இல்லல ஆனா நான் ஊருக்கு போனேன்னா நான சாப்பிடுவே முட்டைக்கு ஆனா அதுவு நல்லாாதான் இருக்கு சாம்பார் ரச சாத தயிர் சாத வெரைட்டியா சாப் அப்புற்ரமரி இருக்கு நல்லா இருக்கு
ம் அதா சில டைம் சோ நம்மளுக்கு அப்டியே ரசம் சாப்பிடடுறதும்
ஆ ஆமா ஆமா நல்லது நல்லது
என் நாங்க செஞ்சங்க நீங்கா
நாங்க வந்து ஃப்ரெஷ்ஷா மஷ்ரூம் பிரியாணி மஷ்ரூம் எப்பயு ஐம்பது ரூபா தான் ஆனா நேற்று பாக்கவே ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு அ வெள்ள வெள்ளேணு அரு ரூபான்னு சொன்னாங்க பரவால